ஹலோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கேம்ப்பா நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண ஏ எடுக்கவே இல்ல காலைலயே ஆரம்பிச்ட்டிங்ளா
இல்லம்மா தோ பையனுக்கு கொஞ்ச ஒடம்பு சரி இல்லையா அதா ஃபோன் பண்ணா அவன என்னமோ முடியில ஒரே ஸ்டொமக் பெயினா இருக்கு க அப்டின்ட்டு அது வேற வைஃப் என்னமோ எரணியாவா இருக்க போது இந்த மாரிதா இருக்கு அப்டி இப்டின் வேற பயமுறுத்தி உட் டா அவன அதா நா சொன்ன அப்படிலா இரு க்காது டா அலச்சல் கொஞ்ச ஒடம்பு டயர்ட்னஸ்தா இருக்கு அதனால அப்டி இருக்கு நீ என்ன பண்ணு டா டாக்டர்ட வேணா போய் காமி இருமல் க்குன்னா அதோடதா சேரி போயிட்டு காமிச்சுட்டு வாடா டாக்டர்ட்டன்ன இல்ல இப்ப இருமல் கொஞ்ச பரவால அந்த வயிறு வலியு கொஞ்ச ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அதா இப்ப ஒடம்பு கை கால்லா வலிக்குது என்ன
அச்சச்சோ எதுக்கோ ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் பாத்துக்க சொல்லுங்க
அதா சொன்ன போயிட்டு
தெரியுதா ஸ்டமக்ல இருந்து தனியா எதாவது சாட் மாரி அந்த மாரி எதாவது தெரிஞ்சுதுன்னா இரணியான்னு சொல்லலா இல்லன்னா இப்பதா வெயில் காலத்துக்கு கொஞ்ச ஹீட் ஆச்சுன்னா அ சூட்டால கூட வயித்து வலிக் கு
அதா நானு சொன்னே ஹீ இல்ல இவனுக்கு கொஞ்சோ சளி புடிச்சிருக்கு ரொம்ப அந்த வறட்டிருமல் மாரி இருக்கற தே வந்து இரும்பும்போது
ஐயோ அது ஏமா கேக்குற எங்க வீட்லயு வந்து இந்த டிரையர் இல்லையா அ எனக்கு கொஞ்ச கோல்டா தா இருக்கு கு
ஓ அதா வாய்ஸ் ஒரு மாரியா இருக்கா ம் ம் ம்
ட்ரையர் இல்லாம அப்டியே விட்டுறனா கொஞ்ச எனக்கு கோல்டு சீக்கிரமா புடிச்சிக்கு அதுனால
அதா நானு சொன்னே அந்த தாளி இருக்கிறதுனால தாண்டா ஒனக்கு அப்டி இருக்கு அத அது கண்டதையு போட் டு நீ யோஷ்ச்சுகிட்டு இது பண்ணிட்ருக்க ஒடம்புக்கு ரெஸ்ட் இல்ல ஒனக்கு ஏங்க இப்பதா நீ ரீசெண்டா தானே கொழந்த பொறந்தச் ச்சு அவுனுக்கு அது நைட்டு தூங்காம கண்ணு முழிச்சு பாக்றது இது பண்றது அதெல்லா புதுசு தானே அவுங்ளுக்கு என்ன பண்றது அதோட அப்டியே பொலம்பிட்ருந்தா அதா சேரி ஃபோன எடுக்கல உம்
ம் ம் ம்
அப்றோம் நீ ஒங் ஒங்க வீட்லலா நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க நேத்து அம்மாவ கூட்டு போனே ரிவ்யூக்கு
அப்டியா செரி
ஆமா பரவால்ல ஆமா பரவால் இல்ல கொஞ்சோ மறுபடியு வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்றோ மறுபடியு வாங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஆமா நானு அ நானு அக்காவு நேத்து தா பேசிட்டோ இல்லக்கா இது முடிஞ்சப்பிறகு கொஞ்சோ அம்மா வந்து அந்த போன் டாட்ருகிட்ட கூட்டிட் போய் காட்டலா ஆம் பேக் க்கு கொஞ்சோ பெண்டா இருக்குதுங்க ஸ்பைனல் கார்டு ஆனா அம்மா அதெல்லா வலி இல்ல இல்ல அப்டின்றாங்க செரி இருந்தாலு நம்ப போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்லா இதுனால ஒன்னு ப்ராப்ளம் இல்லையா அப்டின் ஏனா அவுங்களுக்கு அடிக்கடி அந்த வயிறு வலி வயிறு வலின்றதுனால
ஓ செரி செரி செரி ஏ ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு ஏ பெண்டா இருக்குனு ஸ்டா படிச்சதுனாலயா
இல்லெல்ல அப்டில்லா கெடையாது அது ஆமா அவுங்க ஒரு கலுச்சி ஒரு பக்கமாவே படுப் இருப்பாங்க சோ அதனால க்கா என்னனு தெரியல
அது இப்பதா இந்த பெல்ட் மாரியெல்லா போடுறாங்கள அந்த மாரி எதுவு போடலாமான் கேட்டுப் பாரு டாக்டர் கிட்ட போயிட்டு பெல்ட்
இம் முடிஞ்சிரும் இது முடிஞ்சிருச்சினா நம்ம பாக்கலா
ஓ சேரி
அப்டின்டு
அப்புடியா
ஆமா
அப்பறோ என்ன வெக்கேஷன்லா பிளான் பண்ணிர்ந்திங்க போல
ஆ அது சொல்லிருக்கம்மா அதா சொல்லிரு இருக்காங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டோம் சரி கூடிய சீக்கிரத்துல பாக்கலாம் அப்டின்ட்டு
யாருக்கு போய்ட்டாங்க ஆமா நம்மளுக்கு கொஞ்ச ரிலாக்ஸா இருக்குல்ல ஒ அப்டியே வேல வீட்டு
அண்ணே எல்லா வேல பாக்குறாங்க இல்லையா அவுங்கல்லா கொஞ்சம் பாத்து ஒரு நாலஞ்சு கொஞ்ச நாள் எடுக்கு இல்லையா அதனால வந்து ஆ நேத்து ஒரு ரெண்டு போன வாரமே சொல்லிட்டோ இது ச்சு அதா நம்மளுக்கு பண்டிக முடிஞ்சுதுல அப்பவே
ஓ செரி செரி செரி பரவாயில்ல வேலை வேலைனு நம்ம ஓடி கிட்டே இருந்தோம்னா நம்ம
ஆ ஒரு நிமிஷமா ஒரு நிமி ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷோ ஹலோ மைய கால் கர்தே ஆ சொல்லுமா
ஆ ஆ ஆ கேக்குது கேக்குது
இன்னு இவருடைய க போன்ல கால் வந்துருச்சு அது கட் பண்
ஓ செரி செரி
என்ன பண்றது சொல்லிடோ நாங்க எல்லோரு ப்ள ப்ளான் போட்டுட்டோ எல்லா அரேஞ்ச் பண்ணிகிட்டுருக்கோ செரி ஒரு டூ த்ரீ டேஸ்ல் களம்புனா களம்புறா மாரி
ஓகே ஓகே ஆமா போயிட்டு வாங்க கொஞ்சோ ரிலாகஸா நம்மளுக்கு வந்து கொஞ்சோ இது இல்லாம இருக்கு
எல்லால எல்லாம் பசங்களு எக்சைடடா இருக்கு காங்க நா தா சொன்ன ரொம்ப எக்சைட் ஆகாதீங்க போயடுறோ போயிட்டு மறுபடியு வந்து இதே நரகத்துல தா இருக்கணு இதே வெயில் தா இதே எடோ தா
சரி அவங்களுக்கு கொஞ்சோ ரில அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்மளுக்கு கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆகுல
அதாவது இந்த இந்த வெயிலுக்கு க்கு பயந்துட்டு வெயிலுக்கு பயந்து இது நம்ம என்ன பண்றோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறோ அங்க எத்தன நாலுமா ஒரு மூணு நாள் அஞ்சி நாள் அவளதா அதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக் முடியாது எல்லாமே வெளயிலிருந்து வாங்கி சாப்பிடணு ரோ அது இதுன்னு சொல்லி ரொம்ப செலவாய்ப்புடு
ஆமா ஆமா
ஆஹ் அதெல்லா முடியுமா எப்படி இருந்தாலு இங்க வெயிலுக்கு வந்துதா ஆகணு
அதுக்காக நம்ம நாலு நாளைக்கு
இந்த ஊரல பிறந்தவளுக்கு அதுதா ஒரு பெரிய இது
இல்ல அதுக்காக நாலு நாளைக்கு கு நம்ம சாப்பாடா கட்டிட்டு போக முடியும் ஆஹ உஹ அயோ அஹ்யோ
உண்மதா
அப்ப என்ன பண்ணனு நம்ம போம் போதேயரு த்தி பருப்ப எல்லாத்தையு அல்லிக்கிட்டு போயர்ணு போழைய ஓ வெக்கேஷன் போம்போது ம்
எங்க எங்க ஹஸ்பண்ட்லா சொன்னாரு காலையில விடிய காத்தால மூணு நாலு மணிக்கு கிளம்பிடலா அப்படின்னாரு சரி காலையில சென் ஆமா காலையில டிஃபன் என்ன பண்ணுன என்ன இந்த அஹ சப்பாத்தி ஆ சப்பாத்திக்கு பூரி கெழங்கு இல்லன்னா வேற எதாவது ஜாமு இந்த மாரி வந்து எடுத் துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம மூணு நாலு மணிக்கு கேளு கேளு மூணு நாலு மணிக்கு ஆமா மூணு நாலு மணி நம்ம கார்ல தான போறோ ட்ரெய்ன்ல கடையா
ஆமா
அதனால இது மட்டு நீங்க சாப்பாட்லா சீக்கிரமா இது பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா காலைல ஒரு நாலு மணிக்கு எடுத்து த்தோன்னா நேரா
நேராப்ப
அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது மணி வரையு
சேரி
நிக்காம ஓடலா அப்டின்னு சொன்ன அப்பறோ ஒம்போது மணிக்கு ஒரு எடத்துல இருப் போட்டு ஹால்ட் பண்ணி சாப்ட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஆர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஆ அது மானிங் மட் டு தா அது அதுக்கப்பற மறுபடியு அஞ்சு மன்நேரோ நல்லா ஸ்பீடா போயிடலா அப்பப்ப நம் ம அங்கங்க நிறுத்துறோன்னா நீங்கெல்லா லேடிஸ் சா அரம் மன்நேரோம்பீங்க பாக்குறதுக்கு ஒரு மணி நேரம் எடுப்பீங்க அப்டி கொஞ்சோ இடுப்பு வலிக்குது அப்டி கொஞ்சோ கால் கொஞ்சோ சீரு பண்ணணு
இல்ல இல்ல நம்ம ஆமா ரேஸ்ட்ரூம் போணு இதெல்லா வந்து அத தடுக்க முடியாது போய் ட்டுதான ஆகணு
அதுதான் அவரு என்ன சொன்னாருன்னா கால் ஏரத்ததால ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கிளம்பணும்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டணும் அப்படியே கண்டினியூஸா அப்ப வந்து நம்ம சீக் சீக்கிரமா வந்து அஹ் ஃப்ரீயாவும் இருக்கும் காலைல ரோடு
ஆஹ்
அப்டின்டு ஒரு ஐடியா சொன்னாரு
ஆமா கொஞ்சோ சீக்கிரமா அவங்களுக்கும் வந்து டிராபிக்ல நின்று நின்று ஓட்டுறதுக்கு கொஞ்சோ ஈ
ஆ ஆ ஆமா அதுவு அவ்ளோ துறம் போகனுன்னா கொஞ்சோ சீக்கிரமாக கிளம்புங்க அப்பதான் ஈவினிங் வரைக்கும் போக முடியும் முடியும் அப்டின்றாரு
ஆ அப்ப னைட் டே வந்து சப்பாத்திலாம் சுட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருந்தோம் ஃபாயில் அதான் இப்பதான் வந்து ஃபாயில் கவரு எல்லாமே வந்துருச்சு எல்லாத்தையும் சுட்டு ஃபாயில்ல ஆமா பஃபாயில்ல போட்டு
போயிட வேண்டியத்
எல்லாத்தையும் ரோல் பண்ணோமா எல்லாத்தையும் வச்சோமா தேவையான ஐய்டத்த எடுத்து எல்லாம் நைட் டே பேக் பண்ணி வச்சுக்க வேண்டிய தான் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி யாளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா முடிஞ்சிரும்
ம் ம் ம் ம் அப்டிதா அப்பறோ வந்து அப்பறோ அக்காவுடைய ஹஸ்பண்ட்டு ஏ ஸ்கேனிங் எடுத்தாங்க
அப்படியா செரி செரி
ஆமா அதா ஒரு கொஞ்சோ இதா இருக்கூ இருக்கு சொன்னாங்க தா அல்ஜமரா இருக்கற மாரி இருக்கு ஆஹ் அதனால டாக்டர் கிட்ட செக்ப் பண்ணறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என்னமோ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாரான் அது அதுனா அ ரொம்ப பெரிய ஸ்கேன அது கொஞ்சோ காஸ்ட்லியா
ஓ செரி ஆ செரி செரி செரி
த்துட்டு வந்துட்டாங்க இன்னிக்கு ரிசல் சொல்லிர்க்காங்க
அப்டியா
ன அது வந்து நா எல்லாமே மைன்யூட்டா காட்ருமா
ஓ
என்னா என்ன ஏது பண்றது அப்டின்ட்டு சொல்லுவாரா ஈவினிங் தா இன்னிக்கு ஈவினிங்கு இல்லன்னா தப் கொண்டு போய் ரிசல்ட் காட்டிட்டு ஈவினிங்ல போய் டாக்டர் கிட்ட காமிப்பாங்க அதா அக்கா அக்கா வரதாதா அக்கா நாங்க எல்லாருமே போலாதா இருந்தோ இப்ப மாமாக்கு இப்டி தா அவரு என்ன பண்றாருன்னா பயந்துட்றாரு எங்கெயுமே வந்து ஸ்டேவு பண்ண மாட்ரேன்றாரு போகவு மாட்ரேன்றாரு
ஓ புது எடத்த பாத்தா பயப்
போகு இல பயப்பட்றாருன் பில்லா இல்ல அதாவுது அவருக்கு என்னேனா வீட்டுக் பொய்ட்ணு வீட்டுக் பொயிடணு
அதா அதா அதா
ஆமா ஈவினிங்கு ஏழு எட்டு மணிக்லா வீட்டுக்கு பொய்ட்னு அவர்க்கு
சேரி செரி செர்
அந்த ஒரு இது வருது காலைல கூட வந்து இருட்டு அந்த ஏழு ம ஆர்ற மணிக்கு கொஞ்சொ வெளிச்ச வர் துல அப்பதா வந்து வெள்லப் போறாரு
வவ்
அதுக் முன்னாடி நா தொழுவைக்லா பொய்ட்ருந்தாரு இப்ப என்னன் தெரிய்ல
அதா இப்ப வர ஜெஸ்டிஸ் எலா புதுசு புதுசாதா சொல்றாங்கல்ல
ஆ ஆமா அதுனால வந்து அ அக்கா வரல அப்டின்ட்டா சேரி பாத்துக்கோ
இப்ப ஏ அவர வந்து கொஞ்சொ வெளிய வெளியே கூப்ட்டு போனா அவருக்கு கொஞ்சொ மைண்டு ரிலாக் க்ஸா அவருக்கு இருப்பாருல இருக்க மாட்டாரா
ஆஹா
ம்
த்து கூட ஒரு கல்யாணொ இருந்தது
உம்
அக்கா ரொம்ப நேரொ கூப்டுட்ருந்தாங்க வாங்க வாங்க வாங்கன் ஆஹ் யாருனே தெரியாது நா வரல யான்னே தெரியாது கெடையாது அண்ணி இல்ல அவங்களுடைய எங்க அ அக்காவுடைய ஓரத்துடைய மருமகளுடைய
செரி செரி சொந்த
இவ ந ப சொன்னனா இருந்தாலும் பத்திரை கொடுத்தாங்கள பேருக்கு ரெண்டு பேர் தான போற ங்க அது போயிட்டு வரலாம்ல அ நம்ம அவர் போகல அப்பா அக்க தான் தனியா போயந்துச்ச இந்த மாரி கொஞ்சோ இந்த மாி கொஞ்ச உரண்பாடா கொஞ் செய்றதுனால தான் நாங்க வந்து கொஞ்சு டெஸ்டிங்க்காக பாத்துருக்கோ பாக்கலா இருற்கொண்டு ஆண்டவே தா வழிகாட்டணு
செரி அவ்ளவுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம முயற்சி செய்வோ கடவுள் விட்ட வழில போவேண்டியதா
செரிமா ஓகே ஓகே உன் பையனுக்கும் பா க்கு சொல்ல ஒடம்ப பார்த்து க்க சொல்ல ஓகேவா ஆ நான் மறுபடியும் அப்புறோ கால் பண்றேன் ஓகே